ஹலோ ஹலோ
ஆ
கேக்குதாப்பா ஆ நல்லா இருக்கேபா நீ எப்டி இருக்க
ஆ நல்லா இருக்கேங்க்கா பசங்கள் எல்லா எப்டி இருக்காங்க
ஆ நல்லா இருக்காங்கப்பா ரொம்ப நாள் ஆச்சுல்ல கல்யாணத்தப்ப பார்த்தது உம் ரொம்
எங்க பிஸி ஆயிரிச்சி
உம் பையன உ பையனெல்லா ஸ்கூல்லா சேத்துட்டியா சேக்குர வயசு வந்திருக்கணுமே
ஆமாக்கா இப்போ சேக்கற வயசு தா அதுக்குதா ஃபோன் பண்ணலான்ட்டு இருந்தே நீங்க லே கூப்டீங்க
ஆ ஹா எங்க சேத்திருக்க அங்கையே சேத்துட்டியா அம்மா அம் மாமியார் வீட்டு பக்கமே சேத்துட்டியா இல்ல இங்க அம்மா வீட்டு பக்கம் சேர்த்திருக்கியா ஸ்கூல்ல
அதா இன்னு சேக்கல அக்கா இப்பதா சேக்குணு அதா ஸ்
ஓகே ஓகே ஆ
த எந்த ஸ்கூல் நல்லா இருக்கு என்ன ஏதுன்னு தெர்ல ரெண்டு மூன்ஸ் ஸ்கூல் கேட்டோமா
ஆ ஆ
ஆ அதுல அவங்க சொன்னதேலோ ஒன்னு கம்ஃபர்ட் டப்ல இல்ல ஒன்னா பீஸ் அதிகமா இருக்கு எஜுகேஷன் நல்லா இல்ல ஒன்னா எஜு கேஷன் எல்லா நல்லா இருக்கு தூரமா இருக்கு அந்த மாதிரி இருக்கா சரி அதா சரி நீங்க பசங்கள சேர்த்த ஸ்கூலில கேக்கலாமே உங்க ஞாபகோ வந்துச்சா அத பரவாயில்ல கேக்கலான்னு நெச்சுட்டு இருந்தா நீங்ளே கூப்பிட்டீங்க
உம் பரவாயல பசங்க ஸ்கூலுது ஓகே தான்ப்பா எங்க ஏரியால ஸ்கூல்ஸ்லா நறைய தா இருக்கு நறையா ஸ்கூல் இருக்கு இப்ப வந்து அந்த எஜுகேஷன் வந்து டிஃப் துற்ன அவ் வித்தியாசமா கா இது படிக்க வைக்கிறாங்க ஒரு ஸ்கூல் பாத்திங்கன்னா அ வ வே வ் எல்லாமே வ் வெளிநாட்டு இது வே இது பண்ணி படிக்க வைக்கிறாங்க ஒரு ஸ்கூலு ஒரு ஸ்கூல் பாத்தீங்கன்னா உள்ளேயேஃப் சாப்பாடு எல்லாமே எங்க ஏரியால சொல்ற அ ஒரு ஸ்பூல் வ
ஆ ஆமாக்கா இங்க ஒரு ஸ்கூல்ல கேட்ட ஃப்ரீ கேஜிக்கே உள்ள சபாடு எல்லா மத்யனோ குடுத் தருவாங்களாமா காலில டீ ஸ்நாக்ஸ் சோ அவங்கள குடுத்துறாங்களாமா மத்தியான சாப்பாடு குடுத்துறாங்க ஆனா ஒரு வருஷத்துக்கு ஒரு லட்சங்கிறாங்கள
அச்சோ அப்டியா ஆம் ஆனா எனக்கு எனக்கு வந்து ஒரு லட்சலா அப்டின்னு சொல்லல எனா சாப்பாடோடு சேர்த்து எண்பதாயிரோ அப்டின்னு சொன்னாங்க எண்பதாயிரோ அப்டின்னு சொல்லி சொன்னாங்க ஒரு பையனுக்கு அது எப்டின்னா உங்களுக்கு அஞ்சி ட்ரெஸ்ஸு கடுத்துருவாங்க அஞ்சி நாளைக்கு அஞ்சி ட்ரெஸ்ஸு
ஆ ஒ போ ஆ
பக்கு புக்கு சோ எல்லாமே எதுவுமே வெளியில பேய் வாங்க வேண்டா
ஆ
ஷூவு எல்லாமே அவங்களே குடுத்துடுறாங்க அஞ்சி நாளைக்கு அஞ்சி ட்ரெஸ்ஸு அப்ரோ பாத்திங்கன்னா உங்களுக்கு அந்த எல்கேஜி பிள்ளைங்களுக்கு சனிக்கிழம ஹஃப் டே ஸ்கூலு
ஓத்
நீங்க வந்து எதுவுமே படிக்க வைக்க வேண்டா வீட்டல வந்து நீ படிக்கவே வைக்க வேண்டா அவுங்களே படிக்க வச்சுருவாங்க ஆ அந்த ஸ்கூல் டைம்லியே எட்டரை மணிக்கு ஸ்கூல் தரக்குறாங்கன்னா மூன்றர மணிக்கி மூன்ற மணி வரைக்கு மூன்ற இல்ல நாலு மணி வரைக்கு அவங்களுக்கு
ஓ அப்போ ஃபுல் டே இருக்குமா அக்கா மத்தியானோ விட மாட்டாங்களா
ஆஹ விட மாட்டாங்க
ஓ சேரி சேரி ஆ இல்ல மோஸ்ட்ட அ ஸூகூல்ல மோஸ்ட்ட அ ஸூகூல்ல எல் கே ஜி யு கே ஜி எல்லா மத்தியானமே மோஸ்டா யூ கே ஜி இல்லனாலு எல் கே ஜி மத்தியானமே விட்டுருவாங்கள
விட்டுராங்க எல் கே ஜி வந்து பன்னன்ற மணிங்றத விட அப்டியே ஒன்றர ரெண்டு அப்டிந்த மாரில்ல விட்றாங்க ஏன்னா சாப்பாடு அவுங்ளே குடுக்குறாங்கல்ல இப்ப நீங்க ஆஃபர் நீங்க சாப்பாடு மத்தியானோ வீட்ல போய் கொழந்தைக்கு குடுக்கணுன்ற பட்சோ அதுங்களுக்கு பண்றாங்க அதுக்கு வந்து எல் கே ஜி லேந்தே பழகுறாங்க அந்த ஸ்கூல்ல ஒரு ஸ்கூல்ல ஏ சின்ன பையன அந்த ஸ்கூல்ல தா சேத்திருந்தே எந்தா சாப்பாடு சாப்பாடு பாத்திங்கன்னா தட் டு நல்ல பெரிய தட்டுல அ எல்லா சாப்பாடியு வெய்க்க வேண்டியது வெச்சிட் டாடு இவுங்க நீ என்னப்பா சாப்ட்டனு கேட்டா ஏ பையன கேட்டா நா சப் பாத்தி சாப்ட்டம்மா அப்டின்றா என்னப்பா அவ்ளோ பெரிய தட்ல சாப்பாடு வக்கிறாங்க இப்போ நம்ப பேரன்ட்ஸ் திடீர்னு போறோ இல்லய நம்ப கூட்டு வர போறோ இல்லியா திடீர்னு ஒடம்பு சரியில்ல யாருக்காது நம்ப எமர்ஜென்ஸியா நம்ப பாதியிலே கூட்டு வர போறோ இல்லியா கூட்டுவர போணோனா நம்ளையு கூப்ட்டு ஒக்கார வச்சுப்பாங்க சாப்ட போங்க நீங்ளு போய் உங்க கொழந்தையோட ஒக்காந்து சாப்டுங்க போங்க எப்டி இருக்கு சாப்பாடு பாருங்க அப்டிம்பாங்க
இல்லக்கா எனக்கு அதுதா டவுட் இப் இப்ப நாம வீட்லந்து டிஃபன் கட்டி குடுத்தோனா அவங்க சாப்புட்லனு நம்ளுக்கு தெரியு ஏனா டிஃபன் ரிட்டர்ன் வந்தா அவுங்க சாப்பலனு இப்ப ஸ்கூல்லயே ப்ரொவைட் பண்றாங்கன்னா அவுங்க சாப்ட்டாங்ளா இல்லயான்னு நம்ளுக்கு தெரியாது இல்லக்கா
தெரியாது அததுதா நம்ப அது ஒண்ணு அது வந்து சில பிள்ளைங்களுக்கு வந்து சாப்பாடு ஒத் துக்க மாட்டேங்குது அவுங்க செய்ற சாப்பாடு வந்து சில பசங்களுக்கு ஒத்துக்க மாட் டேங்குது அதையுமே நாங்க கேட்டோ அதையுமே கேட்டோ இந்த மாரி ஒத்துக்கல
அ
சாப்பாடு எங்க கொழந்தைக்கு ஒத்துக்ல இந்த மாரி ஒடம்பு சளி பூடிக்குது அப்டின்னு சொ ல்லி நம்ப சொன்னா அதுக்கு என்ன சொல்ல வராங்கன்னா அவுங்க வந்து இது கேக்குறாங்க ஒரு லெட்ரு கேக்றாங்க இந்த மாரி டாக்ட்ரு கிட்ட இந்த மாரி சொல்லி இந்த ஃபுட்டு அவுங்களுக்கு அந்த அவுங்க நீங்க குடுக்குற ஃபுட்டு ஒத்துக்ல அதனால நாங்க எங்க எங்க கையிலயே நாங்க செஞ்சு குடுக்குறோ அப்டின்னு சொல்லிட்டு இவுங்க ஒரு லெட்ரு பேரன்ட்ஸ் கிட்ட எழுதி வாங்கி லெட்ரு எழுதி குடுக்க சொல்றாங்க
அ அ
எழுதி வாங்கி குடுத்துட்டு ஆனா காசு எல்லாமே எதுமே கொறையலா கொறையாது அதே காசு தா நீ சாப் நம்ம லெட்ரு எழுதி குடு த்துட்டு நா ஒ சாப்பாட்ட கையில குடுத்து வுட்ரனு ஆனா அது கைல குடுத்து வுட் ட்டா மட்டு என்ன ஒக்காந்து ஆயாமா என்ன பக்கத்துல ஒக்காந்து ஊட்டிகிட்டா இருக்க போறாங்க நீ சாப்டுப்பானு டப்பாவ தொறந்து வச்சுட்டுதா ஒக்காந்ருப்பாங்க
அ ஹ
என்னன்னா அதுல வந்து எல்லாரு வந்து தட்ல கொஞ்ச கொஞ்சமா வெக்கறாங்கல்ல வெக் ச்சி சாப்பாடு பரிமாற்றாங்கன்றப்போ ப்போ ஒக்காந்து பாக்றாங்க எந்த புள்ள சாப்டுது அப்டின்றது மாரி பா ஒங்களுக்கு அத பத்தி கவலயே வேண்டா அவெ என்ன சொல்றாங்கன்னா மிஞ்சி போனா ஒரு நாள் சாப்ட மாட்டானா ரெண்டு நாள் சாப்ட மாட்டானா செரி ஒரு ஒரு வாரங்கூட வச்சுக்கோங்களே அப்றோ பாருங்க கொழந்த ஆட்டோமேட்டிக்கா அவெ பக்கத்துல ஒக்காந்துருக்க சாப்பட்ற பசங்கள பாத்து அது சாப்ட ஆரம்பிச்சிரு நீங்க தா வந்து சாப்ட மாட்டேங்குது சாப்ட மாட்டேங்குதுன்னு நீங்க தா அத வந்து பண் றிங்க அப்டின்னு என்னென்னலா சொன்னாங்க தெரியுமா நீங்க வேற
ஆமாக்காய் ஆ இங்கயு கேட்டு பாத்தாரு இவுரு ரெண்டு மூணு ஸ்கூல்ல கேட்டு பாத்தாரு அதுலதா ஒரு ஸ்கூல்ல இந்த மாதிரி சொன்னாங்க ஒரு ஸ்கூல்ல நல்லா இருக்குக்கா ஃபீஸ் கம்மி யானாலு நல்லா இருக்கு ஆனா கொஞ்சோ தூரமா இருக்குக்கா இவுரு சொல்றாரு பேசிக் நல்லா குடுத்தாதா நம்ளுக்கு இதாகு ம்
மோய் ஒரு எட்டாவது பத்தாவது வரைக்கும் நம்ம பேசிக் நல்லா குடுக்கணு இந்த எட்டு வரைக்குதா அந்த புள்ளைங்க அத படிச்சி அத பாத் த்து படிக்கிற புள்ளைங்க அத மண்டையில என்னென்ன ஏத்தணுமோ ஏத்தி ஏத்து அதுக்கப்றோலா நீ என்னதா பண்ணினாலு அது ஏறது ஏனா அதுங்களுடைய இது வேற மாரி போயிடும் ஒண்ணு டி வி பாக்கறது ஒன்னு வெளையாட்டுல ஒன்னு ஒன்னு அந்த ஆர்வம் வந்து வேற ஒரு இதுல போயிடும் அந்த அஞ்சு ஆறு வரிக்கும் தா நம்ம அதுங்கள பிடிச்சு பிடிச்சு உக்கார வெக்க முடியு அதுங்கள அப்பதா என் என்னென்ன சொல்லித்தரணும் என்னென்ன இது பண்ணனும் பண்ண முடியும் சரி நீ இப்டி சொல்றப்பா ஒரு வேள சாப்பாட்டுக்கு நீ இப்டி சொல்ற எங்க ஓரகத்தி இருக்காங்க அவங்க பொண்ணு வந்து அவங்க அவங்க படிக்க வெக்கிற ஸ்கூல்ல வந்து காலைல டிஃபனே அங்க தா தெரியுமா
ஓ சேரி சேரி எனக்கு அதுதாக்கா பயோ சாப்டுவாங்களா இல்லையா அவ்ளோ காசு குடுக்குறோ சாப்பறதுக்காக தா காஸ் குடுக்குறோ அங்க சாப்டுவானா கரெக்டா சாப்டுவானா ஏன் ஃபுட்டு ஒத்துக்குமானு நம்மளுக்கு ஒரு கவல
காலைல டிஃபனே அங்கதாம்ப்பா குடுக்குறாங்க அங்க போய் தா சாப்பிட்றா அந்த பொண்ணு காலைல ப்ரஷ் பண்ணி ஒரு பால் என்னவோ டம்ளர்ல ஊத்தி குடுத்தர்றாங்க ஏன்னா வெரு வயத்துல அனுப்ப கூடாதுன்னு ஒரு டம்ளர் பால் என்னமோ குடுத்து அனுச்சர்றாங்க போனாங்கன்னா காலைல டிஃபன் அங்கதா சாப்ட்டுட்டு ப்ரே பண்ணிட்டு கிளாஸ்க்கு அனுப்சூட்றாங்களா மத்யான சாப்பாடு அங்கதானா உங்களுக்கு சாப்பாடு கட்டுற வேலையே மிச்சோம் கே கேக்கும்போது எவ்ளோ ஆசையா இருக்கு தெரியுமா இந்த மாரி நம்மளுக்கும் வீட்ல எவ்ள வேல மிச்சோ இல்ல வீட்ல வேல மி ச்ச இல்ல நம்மளு தனியா தனியா உக்காந்துக்கிட்டு இவன் இது சாப்பிட மாட்டா இவனுக்கு தனியா கட்டிக்கிட்டு வீட்ல பெரியவங்களுக்கு தனியா செஞ்சுகிட்டு ஆ நம்ம பெரியவங்க செஞ்சத கண்டிப்பா இவங்க திங்கமா சாப்பிட மாட்டாங்க அப்படி பாக்கறப்போ எவ்வளோ இதா இருக்கும் ஆசையா இருக்குல்ல
ஆ
இருந்தாலும் என்ன பண்றது செய்யறப்போ பத்தோட பதனொன்னா செஞ்சிட்லா ம்
அப்போ இவங்க நீ பையே படிக்கிற ஸ்கூ ஸ்கூல் நல்லா இருக்கா அப்போ
ஆ ஸ்கூல் நல்லா தாம்ப்பா இருக்கு பட்டு என்ன ன்னா அவங்க என்ன சொல் படிக்கனுன்னா இந்த வயசுல அவங்க வந்து சின்ன வயசில அவங்களுக்கு நெறைய ஆக்டிவிட்டிஸ் இது பண்ணுறாங்க ஸோ அதனால இப்போ இந்த ஸ்கூலுன்னு இல்ல எல்லா ஸ்கூல்லயுமே கொழந்தைங்களுக்கு மத்த ஆக்டிவிட்டீஸ்க்கு இம்பாட்டன்ஸ் குடுக்குறாங்க படிப்பு தான படிச்சிருவாங்க அத நம்ம அத திணிக்காம அத வெளாட்டு தனமாக கொண்டு போணு அப்டிங்கிறாங்க அ நம்ம படிக்கிற நம்ம எல்லா படிக்கிற பிள்ளைங்க படிக்குதுங்கப்பா படிய எடுத்து இதுதா படி க்கணு அப்டின்றத நல்லா படிக்கிறாங்க வெளயாடுற பிள்ளைங்க வெளயாடிட் தா இருக்குதுங்க நம்ம வந்து இதுதா அப்டினு அ
கூல்ல சொல்ல முடியாது ஏனா படிக்கிறவுங்க சொல்லிக் குடுக்காமலேயே படி க்கிறாங்க படிக் கேட்ட அவங்க எப்டி சொல்லி குட்த்தாலுமே அவுங்களுக்கு தலைல ஏறலன்னா ஒண்ணு பண்ண முடியாது
போ முடியாதுதா எம் என் சொல்றனே என் சின்ன பையே இருக்கான் பாத்தீங்களா அவனுக்கு வந்து பக்கத்தில உக்காந்து அவனுக்கு வந்து நம்ம இஸ் வாசு அப்டின்ற இத வந்து நம்ம கு உக்காந்து கூட அவவு அவ ரெண்டு வாட்டி சொன்னான்னா நா மூணு வாட்டி சொல்லணு மூணு வாட்டி மூணு வாட்டி சொன்னாதா அந்த ரெண்டு வாட்டி அது அது அவ படிப்பா அவ படிக்கணுன்னா அவனுக்கு உக்காந்துட்டானா படிச்சிடுவாப்பா படிச்சு எழுந்திருப்பா ஆனா சீக்கிரத்ல உட்காரவே மாட்டா
ஆ
அப்டியே கொஞ்சோ ஒக்கார்ட்டும்மமா அப்பறமமா அம்பம் ப்ளீஸ் கொஞ்ச நேர வெளாயாடிட்டு வரேம்மா அப்டின்னுவா கொஞ்ச நேர கழிச்சு எழுதுறேமான்னுவா சேரி கொஞ்ச நேரண்ணுவா கொஞ்ச நேர தா அப்டி சொல்லிட்டு இப்டி திரும் ப நல்லா தூங்கிட்ருப்பா நல்லா படு தூங்கிட்ருப்பா சோ அதனால நம்மோ ஸ்கூல வந்து எதயுமே கொற சொல்ல முடியாதுப்பா நம்ம நம்ம படிக்கிற இதுதா
ஆ
பாருங்க கொழந்தைய அவனுக்கு என்ன இதுன்ட்டு எழுதி அவ என்ன எழுதுறா நம்மல்லு நம்ம வீட்ல கொஞ்சோ நம்மோ கொஞ்ச பாத்துக்கிட்டோனா போது அது கொஞ்சோ நம்மோ என்க்ரே அவன ஊக்குவிச்சுக்கிட்டே இருக்கணு பாத்துட்டேர்ந்தோனா அவ புடிச்சிருவா
ஆ சேரி சேரிக்க அதா செரி ஸ்கூல்லு ஆமாக்கா அதா ஸ் அதா ஸ்கூலு எப்டி என்னன்னு கேட்கலானு கூப்ட்டே அ
சேரிக்கா ஓகே பாய் நா அப்பற பேசுறே ஆ